ஹலோ
என்ன பண்ற நல்லா இருக்கியா
ஆ நல்லா இருக்கே நீங்க
ம் நல்லா இருக்கே தம்பிலா எப்டி இருக்கா
ஆ தம்பிலா நல்லா இருக்கா அங்க தம்பிங்க ஸ்கூல்க் போய்ட்டாங்களா
இல்ல தம்பிக்கு பெரிய பையனுக்கு ஒடம்பு கொஞ்சோ சரியில்லையா அதனால ஒரளவு பரவால்ல சேர் ஹாஸ்பெட்டலுக் போய்ட்டு வந்தர்லா அப்டின்ட்டு
ம்
காலைல அப்பாவ போய் டோ க்கன் எடுத்து வைங்க அப்டின் சொல்லிருந்த அவரு ஆனா மறந்துட்டார் மறந்துட்டாரு அ அப்போ பன்னெண்டு மணி பத்தல அப்பாக்கு கால் பண்ணி போட்டியாப்பான் கேட்டா இல்லம்மா தா மறந்துட்ட நானு அப்டின்ட்டாரு அப்பறோ செரின்ட்டு ஆஸ்பத்திரிக்கு நானே கால் பண்ணி கேக்கும்போது அவங்க இல்ல மா டாக்டர் வந்து இப்ப பாக்க முடியாது நீங்க மொது காலைலியே நீங்க டோக்கன் போட்டு வெ க்கணு அதனால நீ
நாளைக்கு
ம் நாளைக்கு வந்து வேணா பாத்துக்கோங்க ஒரு நாளைக்கு இவள டோக்கன் லிமிடெடு இருக்குது அப்டின் சொல்லிட்டாங்களா அந்த டாக் ட்ரு வந்து ஆல்ரெடி இங்க ஜி ஹெச் லையு ஒர்க் பண்றாரு மார்னிங் ஸிஃப்ட்டு ம் காலைல வந்து இங்கிருந்து அங்க போயி வேல செய்வாங்க
ஓ அப்புடி
அ அதனால என்ன பண்ணுவாரு தெரிமா ஒரு மணிக்கு மேல தா வருவாரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல கிளினிக் மாரி வச்சிருக்காங்க தனியா
ஆ
அதனாலதா சரி பாத்தனா அப்றோ போ முடியாம ஆயிடுச்சு நாளைக்கு வாங்க அப்டின்ட்டாங்க
ம் இப்ப பரவால்லையா இருக்கானா
ஆ பரவால்ல ஓரளவுக்கு பரவால நல்லாருக்கா அ திடீர்னு என்ன ன் தெரில நேத்து சாப்ட்டது சரியில்ல போலருக்கு
ஆ
ஆ அதேதோ வாங்கி சாப்ட்ருப்பாங்களாட்ருக்கு அது சேராம போகவு வயிறு வலி நை ட்டலா சுத்தமா தூங்க முடியாம போயிருச்சு கொழந்தைக்கு
அப்புற இப்போ பரவால்ல தான நைட்டு என்ன சிரப் குடுத்திங்களா
வீட்டுலியே கொஞ்சோண்டு அ ஜீரக் தண்ணி இந்த மாரிலா வெச்சு குடுத்து பாத்தே ஏ
ம்
ஓரளவுக்கு நல்லா இருந்தது அப்றோ நல்லா வாமிட் பண்ணிட்டா அப்ப தா கொஞ்சோ ரிலாக்ஸே ஆயிருக்கா
ம் பரவாயில்ல
ம் அப்புறோ கொஞ்ச நேர இருக்கட்டுன் சொல்லிட்டு அதுக்கப்பறோம ஓம இருந்தது அத நா முன்னாடியே கவனிக்காம விட்டுட்ட
ஆ
அத கொஞ்ச எடுத்து நல்லா கொதிக்க வச்சு
அத குடுத்துருக்கலா
ம் குடுத்த அதுகப ப அது ஒரு ஒரு டம்ளரு குடுத்துட்டு
ம்
அப்பற அவங்கூடயே இருந்தே அப்பற கொஞ்ச நேரோ கழிச்சு அதுக்கப்பற தா பரவாயில்லமா நல்லா இருக்குது அப்டின்னானா அப்பதா கொஞ்ச நிம்மதியா இருந்துச்சு சேரி வாடா
அவனு நிம்மதியா தூங்கியிருப்பா நீங்களு கொஞ்ச நிம்மதியா இருந்திருப்பீங்க
ஆமா சேரினு தூங்க வச்சே இருந்தாலு பரவால்ல காலையில ஏந்திச்சன்னே கொஞ்ச அப்டிதா கொஞ்ச வலிக்குதுனு திடீ திடீனு சொல்லுவா நல்லா இருக்குதுங்கிற மாரி வெளையாடிட்டே இருப்பா அப்பற கொஞ்ச நேர கழிச்சு ஆ அவனே வந்து அ வயத்தெல்லா அழுத்தி புடிச்சிட்டு வலிக்குது அப்டிங்கிற மாரி சைகை மட்டு காமிச்சுட்டு ஓடிருடுவா
ம் அப்ப பயோ எடுத்துக்கு அவங்களுக்கு
ச அதனால தா சேரி சின்ன பையன் தானே நம்மள மாரியா அதனால செரி போய் காமிச்சிட்டு வந்தரலானு தா பாத்தா
ம்
இருட்டயச்சு செரி நாளைக்குனா போயிக்கலா
ஆ நாளைக்கி கண்டிப்பா போயிட்டு வந்துருங்க அப்புற மறுபடியு வயிறு வலி வந்து ச்சுன்னா அவ என்ன பண்ணுவா தாங்க மாட்டா சின்ன பைய
ஆமா அது கரெக்டா அந்த காலையில பகல் டைம்ல எல்லா எந்த பிரச்சனையு வர்றதில்ல அந்த ஒரு ஒம்போது மணில்லா ஆயிருச்சு அப்டின்னாதா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது
ம் நைட் டைம்ல
ஆமா நம்மளுக்கு அந்நேரத்துல நம்ம என்ன பண்ண முடியு
ஹாஸ்பிட்டலு இருக்காது இந்த கிளினிக்கு இருக்காது
ஆமா அதே எங்க அப்பாட்ட அவுர் சேரி எடுத்து வச்சிருப்பாரு அப்டின்னு ஒரு நம்பிக்கையில அவர்ட்ட சொன்னா அவரு வேற மறந்துட்டாரு இல்லனா கூட நா கையோட போய் பாத்துட்டு என்னன்னா பாத்துட்டு வந்துருந்திருப்ப பரவால்ல பர்வா அதுக்குள்ள மறுபடி கொஞ்ச ஜீரா தண்ணி வீட்லயே மருந்து இருக்குது
ம்
அது குடுத்தே பட் இரு என்னதா இருந்தாலு ம்ஹும் ஓரளக்கு பயமா இருக்கு அது எதனால அவனுக்கு அந்த மாரி வயிறு வலிக்குன்னு தெரியும்ல
ஆமா
சே என்னாயிருக்குமோ ஹீட் மாரி ஏதோ இருந்தா கூட நம்ம ஜீரா தண்ணி குடுத்தோன்னு வையே
ம்
அப்யே கொஞ்சோ ரெடி ஆயிக்கு ஆ வேற ஏதோ இன்ஃபெக்ஷன் எல்லா இருந்து நம்ம வந்து சும்மா நார்மல் வயித்து வலிதா நெனச்சிட்டு
கவனிக்காம வுடக்கூடாது
ஆ ஆ அதனாலதா பாத்துட்டு இருக்கே இதுல வேற சாயந்தர கோவிலுக்கு வேற போயிட்டு வரலான்ட்டு வேற ஒரு பிளானிங் வீட்ல
ஆ போயிட்டு வாங்க அதுவு கொஞ்சோ இதாதா இருக்கு
ம் பக்கத்துல தா இங்க எங்க ஊருக்கு பக்கத்துல அ திருவி ழா போட்ருக்காங்களா
ம் நீங்க மட்டு தனியாவா
இல்ல எல்லாருமே நானு அ ஹஸ்பண்டு பசங்க எங்க அண்ணா அண்ணி எங்க அப்பா
ஃபேமிலியோட
ஆமா கொஞ்சோ நல்லா இருக்கு நல்லா கொஞ்சோ ஒரு அளவுக்கு கிராண்டா பண்ணுவாங்களா
ம்
சேரி அத்த சாய்ந்தரோ போயிட்டு வந்தர்லா அப்டின்ட்டு அப்ளேதா அண்ணி ஃபோன் பண்ணி சொன்னாங்க
ம்
மாரி எங்க அப்பா வந்து வேலைக் போய்ட்டு நைட்டு எட்டு மணிக்கு தா வீட்டுக்கு வருவாரு
ம்
அதனால அந்த டைம்ல தா எல்லாரு போ முடியு
ஆமா
அ அதனால சேரி அப்ப போயிக்கலா அப்டின்ட்டு இருக்கோ இவ இவ நல்லா இருந்தானா போய் ஜாலியா பாத்து திருவிழா சுத்தித்தி காமிச்சுட்டு கேக்கறதல்லா வாங்கி குடு த்துட்டு வரலா
ம் இவுருக்கு ஒடம்பு செரியில்ல
அ அ ம் பாக்குலா சாய்ந்தரமா
போயிட்டு வா கொஞ்சோ நிம்மதியா
ஆமா இப்ப வர வர சாக்லைட் வேற ஜாஸ்தி சாப்றாங்க அப்றோ அந்த பத்து ரூபா பாட்டல்லு கடையில ஜூஸ் ளா வாங்கி சாப்றாங்களா மாத்தி மாத்தி தீனி ம் அதெல்லா சாப்டவு சேர மாட்டிது ஆனா அது வேணுன்னு சொல்லி அடம் புடிச்சு வாங்கிட்டு வந்தறது அத ஏன் கேட்டெல்லா அந்த மாரி கேக்க மாட்டாங்க அவுங்க தாத்தா வீட்டுக்கு வரு எப்பமே அப்பா வருவாரு நார்மலாவே டெய்லியுமே எ நைட்டு எட்டு மணிக்கி வி ட்டுக்கு வந்து ரெண்டு பேத்துக்குமே இட்லி குடுத்துட்டு போவாரா
ம்
ஆரா வந்த அந்த வர்ற டைம்ல அப்டியே கடைக்கு கூட்டிட்டு போய்டுவானுங்க கூட்டிட்டு போயிட்டு அவனுங்களுக்கு என்னென்ன வேணுங்கறதெல்லா வாங்கிட்டு வந்துருவானுங்க
ஆமா அ நம்ப கிட்ட நம்ப கிட்டெல்லா அவ்ளோ செல்லோ இருக்காது தாத்தா பாட்டி அப்பா அவுங் கிட்டதா செல்லோ
ஆமா அவுங்க கேட்டோனே வாங்கி தந்துருவாங்க நம்மனா வாங்தரமாட்டோ மெரட்டி வெப்போ போயிட்டு வாங்கிட்டு வந்துருவாங்க இவங்க கொஞ்சோ ஒரு பெரிய பசங்கா வற வரைக்கு இவன்கள பாத்துட்டே இருக்கறதே ஒரு பெரிய வேலயா இருக்குது
ஆமா ரொம்போ கஷ்டோ கொஞ்சோ நேரோ தனிய விட்டா ஏதாவது காயோ பண்ணிட்டு வந்துறானுங்க
ம் இப்ப கொஞ்ச நேரத்துல அப் இன்னிக்கு எங்க ஊர்லலா கொஞ்சோ கிளைமேட்லா மாரி இருக்கு நல்லா ஜில்னஸ்ஸா நல்லாருக்கு
இங்கெயு மோடம் போட்டுட்டு இக்குது வெயில் அதிகோ இல்ல
சேரி சேரி சேரி அதனால சார் கால்லயே சாப்ட்டு படுத்தவரு
ம்
இப்பதா ஏஞ்ச்சாரு ஏஞ்ச உடனே அ குச்சி முட்டாய் வேணு லாலிபாப் வேணுனு சொல்லிட்டு போயி வாங்கிட்டு வந்து சாப்பட்றாய்ங்க வேணாடா சாப்ட வேனான்னு சொன்னாலு கேக்குறது இல்ல
அப்றோ
அவ இப்ட்லா சாப்பட்றத வயித்துக்கு சேர்றது இல்ல
ம் அதிக கெமிக்கல் அதெல்லா
ம் அது நம்ப அவுட்டர் சைட்ல இருக்கறனால குட்டி குட்டி பெட்டிக்கடையிலலா இப்பெல்லா நெறையா ஆ சாக்லேட்லா வந்துருது டிசைன் டிசைனா
ஆ
ஜெல்லிலே பாத்தீங்கன்னா நெறையா வெரைட்டி அந்த பாக்ஸ் எல்லா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா கொண்டு வந்து
அத பாத்துதா பிள்ளைங்களுக்கு ஆச இப்போ இத வாங்கி சாப்டனு அப்டின்ட்டு
ஆமா கடைக்கு போனாலே பாத்து வச்சுக்கறானுங்க அப்றோ இத வாங்கி லா அத வாங்கிலானு நோட் பண்ணி வச்சிட்டு கரெட்டா அவங்க தாத் தா வர சமயோ பாத்து வாங்கிக்க வேண்டியது
ஆமா
அவுரு வேலைக்கு பொயிட்டாரா இல்லைன்னா குட அ எங்க வீட்ல அவர டோக் கனாது போட வைக் எடுத்து வைக்க சொல்லிருந்துருக்லா
ஆமா போட்டு வச்சிருந்தா
ம் இன்ஃபார்ம் பண்ணிருந்தா எங்க அப்பாட்ட அவுரு தா மறந்துடாரு அப்டி தெரிஞ்சா காலைல இவுரு வேலைக்கு போம்போதாது டோக்கன் வாங்கி வெச்சிருங்க அப்டின்னாலு சொல்லிருக்கலா நானும் மறந் ட்டே
ஆ அது ஒரு பிரச்சனையா இருந்துருக் காது இப்போ டக்குன்னு போயிட்டு பாத்துட்டு வந்துருக்கலா என்னா இருக்கு என்னா பிரச்சன அப்டின்ட்டு எதுக்கா எதாது மருந்து குடுத்துருப்பாங்க நம்ப அத வாங்கிட்டு வந்துருக்கலா
ம் ஆமா
நீங்க
இப்ப சாப்டீங்களா
நானு இன்னு சாப்பில்ல செரி இனிமேல் தா
ம்
இப்பதா ஏஞ்சிருக்கா செரி இன்னிக் கொஞ்ச நேரோ ஆகட்டு அப்டின்ட்டுதா பாத்துட்ருக்கே
ம் சேரி சேரி
அவுனுங்க ரெண்டு பேத்துக்கு ஃபர்ஸ்ட்டு ஊட்டி வுட்டுட்டு அப்றமா சாப்பெல்லா நம்ப
ம் ஓகே ஓகே
சாப்ட்டு அப்டியே எல்லாரு ரெடி ஆயிட்டே இருந்தோனு வையி இப்ப அண்ணா வீடு எங்க அண்ணா வீடு கொஞ்சோ தா தூரோ ஏ வீட்லருந்து
ம்
அப்றோ அவுங்குளு வந்துட்டாங்க அப்டினா கோயிலுக்கு போயிக்கலா
ஆ செர் செரி.
போயிட்டு வந்துட்றே தம்பி என்ன பண்ணிட்டு இருக்கா.
தம்பி ஸ்கூலுக்கு போயிட்டான்.
ஓ ஆமால என் பையனுக்கு ஒடம்பு செரியில்லாம வீடலயே இருக்கறனால இப்பல்லா எந்த டே வருது ஸ்கூல் நெனைப்பே சுத்தமே இல்லாமா போயிருச்சி அதே பெரிய பையனுக்கெல்லா ஸ்கூலுக் போடான் சொன்னா நான்லா போவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்குது இப்போ ஒரு பத்து நாள் ஒடம் செரியில்லன்னு வீட்டு்ல இருந்ததுக்கே போடாங்குறே காலையில்தாக் கேட்டாரு அவுங்க அப்பா ஒழுகா ஸ்கூல் போடா அப்டின்னா போப்பா நான்லா